ஹலோ
வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க
வணக்க தோழி வணக்க நல்லா இருக்க நீங்க எப்டி இருக்கீங்கோ
நா நல்லா இருக்கே இன்னைக்கு எத பத்தி பேச போறோ
என்ன தோழி
இன்னைக்கி எத பத்தி பேச போறோ தலைப்பு
ஆ சொல்லுங்க நீங்க சொல்லுங்க தோழி உங்களுக்கு புடிச்ச விஷ்யோ என்ன
மரம் வெட்டுதல் பத்தி பேசலாம் ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா எங்க பாத்தாலும் வந்து ஆ மரத்த வந்து ந வெட்றதுனால எல்லா எடமு கட்டிடங்களாயிடுச்சு அதனால வந்து ஒரு ஒழுங்கான ஒரு சூரிய வெளிச் சியோ இல்ல வந் காற்றோ அது வந்து நம்மளுக்கு சுத்த காற்றோ கெடைக்க மாட்டேங்குது
கண்டிப்பா தோழி ஆமா தோழி உங்களுக்கு புடிக்குமா செடி வள க்கறது இதெல்லா ரொம்போ
ஆமா எனக்கு அந்த தோட்டம் மாரி வெக்கறது ரொம்ப புடிக்கும் ரோஜா தோட்டம் அந்த கலர் கலரா ரோஜா கலர் பூ கலர் கலர் வண்ணனென்ன பூக்கள் அப்புறோ இந்த ஜின்ன ஜின்ன செடிகள் அழகுக்கு வச்சிருக்க செடிகள் அது மாரி வந்து வச்சாவே வந்து வீட்டுக்கு பாக்கதுக்கு அழகாவுருக்கும் அந்த இயற்கை வந்து நம்மளோடையே இணஞ்சிருக்க மாரியே இருக்கும் அதுவும் இல்லாம வந்து நம்ம அந்த வெயில் காலத்துல எல்லா சுத்தி ஒரு தென்ன மரமோ இல்லத அந்த மாரி நெறைய மரங்கள் வச்சாவே வந்து நம்மளுக்கு நல்ல காத்து கெடைக்கும் அந்த வெயிலோட தாக்கோம் நம்மளுக்கு வந்து ரொம்ப பாதிக்கப்படாது கிராமத்துலல்லாம் ஏதுங்க வீடு ஏதுங்க வந்து இந்த ஏசின் சொல்றாங்க ஏர் கூலர்ன்னு சொல்றாங்க என்னென்னவோ வந்துருச்சு வெயில தாக்கு
ஆமா இப்ப எல்லா ரொம்போ ஆமா சொல்லுங்
ஆனா அவங்க வீடெல்லாம் பாத்தீங்கன்னா குடிச வீடா இருக்கும் தார்பாய்ஸ் போட்ட ஷீட்டா இருக்கும் ஆனா அவங்களும் அந்த வெயில்ல தா இருக்கராங்க அது ஏன்னா அந்த வெயில் வந்து நெறைய எடத்ல பாத்தீங்கன்னா வேப்பமரோ வச்சிரு பாங்க ஏனா வேப்பமரம் வந்து அந்த சூட்டல்லா இழுத்துக்குன்னு சொல்லுவாங்க அதனால அவுங்க வந்து ஆ அந்த வெயில் தெரியாது கிராமத்துல இருக்க மக்களுக்கு உங்களோட கருத்து சொல்லுங்க
நா வந்து இந்த மாரிதா ஆசப்பட்ட நாங்க இருக்கறது வந்து கொஞ்சோ சிட்டில இரு ஆ எனக்கு ரொம்ப ஆச இந்த பூச்செடிங்கல்லா வெக்கிறது இது பண்றதெல்லா நா அதனாலே பாட்டு எல்லாமே வாங்கி அதுக்கான என்னென்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல்லா பண்ணி செடி வாங்கிட்டு வந்து சேரி ஆசயா வளக்கலான்னு வச்சே வச்சுட்டு ஒரு மூணு மாசோ கிட்ட நல்லா இது பண்ண அது வரும்போது அவ்ளோ ஒரு சந்தோஷோ அந்த ரோஸ் பூக்கும்போதா இருக்கட்டு இது பண்ணும்மோதா நம்ம வச்சு அது வருதுல்ல அதனால ரொம்ப சந்தோஷமா இருந்தது சேரி ஊருக்கு போலான்ட்டுன்னு அந்த ஒரு வாரோ ஊருக்கு போனோ அதுக்கு தண்ணி ஊத்த யாருமே இல்லாம அப்டியே வர்றத்துகுள்ள வாடிடுச்சு தோழி
ஐய்யயோ
ஆ ஆமா அப்புறமா எல்லாமே போயிடுச்சு சரின்ட்டுன்னு மா இன்னொன்னு மேல மாடியில எங்களுக் அந்த வசதி இல்ல தண்ணி வசதி எடுத்துட்டு போய் போடணும்னாலு கஷ்டோ சேரி அப்டி இருந்து அட்ஜஸ்ட் பண்ணி எனக்கு பூ னா ரொம்ப புடிக்கும்ட்டு எல்லா வெரைட்டிஸ் பூவும் வாங்கி போட்டே தோழி ரொம்ப நல்லா இருந்தது பாக்கவே ஆனா அது கண் திருஷ்டியே என்னவோ அப்டியே போயிடுச்சு திரும்பி சேரி அரேஞ்ச் பண்ணலான்ட்டு அப்டியே அரேஞ்ச் பண்ணி திரும்பி கீழ செட் பண்ணி இங்கெல்லா கொஞ்சோ குரங்குகோ மா இருக்கா டியே வந்து அப்டியே அப்டியே ஃபுல் கொத்தா பீச்சி செடிய பிச்சி விட்டுருச்சு இருக்கே இங்கே எது ஆவாது கொஞ்சோ வில்லேஜி கிராம பக்கமா இருந்தா போட்டா நல்லாருக்கு அப்டின்ர மாரி அப்டின்ட்டு விட்டுட்டே ம்
ஒரு சில செடிக்லா வந்து பாத்தீங்ன்னா தண்ணி தேவப்படாது ஏனா அதுங்களே வந்து அந்த உ தண்ணி உ உறிஞ் உறிஞ்சுற அளவுக்கு வந்து த இருக்கு அந்த மாரி இந்த மாரி தண்ணி கஷ்டமாருக்கவுங்க தண்ணி ஊத்துறத்துக்கு உ ஆள் இல்லாதவுங்களுக் வந்து அந்த மார் செடிகள் வந் து நல்லது எனா அதுங்களுக்லா தண்ணி ஊத்தாமயே அவுங்க வெயிலாருந்தாலு மழையாந்தாலு அவுங்ளே வளந்துப் பாங்க அப்டியே அது அந்த மாரி செடிங்கள் வச்சாலு நம்புளுக்கு நல்லா பார்க்க அழகாருக்கு அதே சமயத்துல இப் ப ம மரம் இது செடிக்கு தண்ணி ஊத்தறத்துக்னே என்னனவோ வந்துச்சு அததுன இன்ஜக்ஸ் ஸன் மாரி ஒன்னுருக்கு அத வந்து மண்ணுல அப்டியே லைட்டா சொருகிட்டிங்கின்னா பாட் டில் மாரி இருக்கு அத ஊத்திட்டு கவுத்து வச்சிட்டிங்ன்னா அது பாட்ல சொட்டு சொட்டா சொட்டு சொட்டா அதுக்கு தேவயானத ஊத்திக்குதுபோல அது மாரி அந்த செடிங்களுக்கு ஆமா பாக்குறத்துக்கு அழகழகு
ல வெள்ள எல்லா போயிட்டுருக்கு ஏய் ம் ம்
அதுவுல்லாம இந்த கொரோனா டைம்ல வந்து நெறைய பேரு மாடி தோட்டன்னு ஒன்னு வச்சாங்க பாருங்க அதுலதா எல்லாரு நல்லா தோட்டோ வைக்க ஆரம்ச்சிட்டாங்க
ஆனா செமையா இருக்குல்ல அதுகூட நல்லாருக்கு ஒ காய்கறிங்கல்லா அதுலே பறிச்சி செய்தி இப்ப எனா வெளிய வறது ஃபுல்லா மருந்து அது அது பண்றான் இது அதுன் ட்டு எல்லா இது பண்ணிட்டு சாப்டவே பயமாருக்கு ஆனா வந்து இந்த மாதிரி நம் நம்ப்ளே வளத்து இது பண்ணும்போது ரொம்ப நல்ல விஷ்யோ அதெல்லா நம்போ அது செய் டியார் தியா கெடக்கு நல்லாருக்கு டேஸ்ட் வைஸு நல்லாருக்கு
அது தெனமு அதுக்கு ஒரம் போட்றது ஒ நம்முளுக்கந்த என்ன வரு செடிக்கி தண்ணி ஊத்தணு அத வந்து பாக்கணு காஞ்சு போனத கட் பண்ணணு எதுயெதெல்லா வந்து பூத்துருக்கோ அத பறுச்சு வெச்சுக்கணு
நம்போ ஒரு ஆமா ஒரு ஒரு மண்நேரோ நம்ப அதுக் காக ஸ்பெண் டைம் குடுத்தா போது ஒ அந்த அது க்கான டைமு குடுத்து மெய்ன்டன் பண்ணாவே நல்லா ரொம்ப நல்லாருக்கு நம்ப வெளில அங்க இங்க சுத்துறது இதுக்காக நம்ப மைண்டு ரெஃப்ரெஷ்ஷாருக்கு
அது மாரி இந்த இரவு நேர துல வந்து அந்த மேல போனீங்னா அந்த சின்ன ஒரு மஞ்சகலர் லைட் அந்த மார் லைட் போட்டு கலர்கலர் லைட் போட்டுட்டு
ம்
மேல போய் அந்த தோட்டத்துல நின்னு பாருங்ளே நல்லா குளிர்ச்சியா நல்லாருக்கு ஏ சி யே தேவ இல்ல
நீங்க சொல்லும் போதே ஆசையாதா இருக்கு அதெல்லா
மாரி ஒரு நல்ல ஒரு நல்ல‌ இதுவா இருக்கு இரவுங்க நேர அ சாய்ந்தெரத்துல இரவு நேரத்துல எல்லாம் போனோனா அப்டியே மனசுக்கு நல்லா நிம்மதியா பீஸ்ஃபுல்லா இருக்கு இப்ப வேலல இருந்து போய்ட்டு வரோ ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கோ அப்டினா சும்மா ஒரு கொஞ்ச நேரொ நின் ன்னாவே நம்முளுக்கு அது ரிலாக்சேஷன் மாரி இருக்கு அப்பறோ நம்ம வேலைக்ள பண்ண இதுவாருக்கு
இந்த விஷ்யோ புடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அப்பிடிதா எல்லாருமே வந்து இது பண்றாங்கோ இப்ப சிட்டில வீ லே உடைய இந்த மாரி லோன்லியா நல்லா ந இது நேச்சர் இதோடு லோ இந்த மாரி இருக்கறத்துக்குதா ரொம்ப விரும்புறாங்க எல்லாருமே
ஆமா அட்லீஸ்ட்டு ஒரு சின்ன சின்ன தொட்டியாவுது வெக்கெறாங்க எனா அந்த நறையா தொங்குற தொட்டி நல்லா அழ
அ ஆமா ஆமா நீங்க என்னாதா எவ்ளோ சூப்பரா வீடு கட்னாலுமே அந்த இ ஃபூ அந்த ஃபினீஷிங் வந்து அந்த மாரி செடி தொட்டி வெக்கெறதுல தா இன்னு அது தி ட்டி காட்டு ரொம்ப அழகா தெரியு
எங்க அம்மாக்குலா பாத்தீங்ன்னா செடிங்க ரொம்ப புடிக்கு பூ செடி எல்லா நான் சின்னதா இருக்கும் போது ஸ்கூல் படிக்கும்போதுல்லா வாடக வீட்ல இருக்கம்போது வீடு மாறம் போது செ செடி தொட்டிங்களுக்குமே ரெண்டு லாரி தேவப்படும் அந்த மாரி வெச்சிருப்பாங்க எங்க அம்மா என்னென்னவோ எங்க போனாலு இந்த ப்ரைமரில போய் வாங்கிட்டு வந்து நறையா நட்டு அழகழகா இருக்கு அவ்ங்க வந்து பொட்டானிக்கல்ல சயின்ஸ் டீச்சரு அதனால நறையா ஆமா ஆமா வீட்ட சுத்தி அழகழகா நறையா செடிங்கள் வெச்சிருப்பாங்க நல்லா பராமரிப்பாங்க அப்பறோ வா வாடக வீட்டுக்கு போம்போது போம்போது மாறி மாறி அப்பறொ கொஞ்சொ கொஞ்சொ கொறஞ்சுருச்சு அப்பறொ சொந்த வீட்டுக்கு வரும்போது சு
கொஞ்சோ அது ரி ஸ்க்கு மா
ஆமா ம்
அதுதா எடுத்து அங்க இங்க மாத்தர் றது ரொம்போ கஷ்டொன்னு தோணு வெச்சு டு
இப்பயு அவுங்க வந்து அத நல்லா அத பராமரிக்கிறது அந்த ஆர்வொ இன்னொ அவுங்களுக்கு அது கொறையல
எவ்ளோ ம் இல்ல நீங்க என்னென்ன வச்சிருக்கீங்கன் கேட்டே நீ
ஆமா நா வந்து மல்லிப்பூச்செடி மல்லிப்பூச்செடி இருக்கு அ அப்பறொ தென்னங்கண்ணு அங்கங்க வச்சிருக்கு இப்பதா அங்கங்க கொஞ்சொ கொஞ்சொ வச்சிருக்கு தென்னங்கண்ணு
ஆ
அப்றொ அந்த இட்லி பூ ஆ சப்போட் டா முருங்க மரொ அ அப்பறொ இந்த சின்ன சின்ன அழகுக்குன்னு வச்சுருக்க அந்த கத்தாழ ஒரு சில எலைங்கல்லா வந்து அழகா இரு க்கு அந்த மாரில்லா வச்சிருக்குது கொஞ்சொ கொஞ்சொ அங்கங்க இருக்கு ஆனா என்ன வெயிலுக்கு ஒரு நாள் ஒரு நாள் ஊத்தலனாலு மொத் த்தமா கருகி போயிடுது ஒரு நாள்லே எல
அதுதா பயமே அதுதாப்பா எனக்கு ரொம்ப ஆசையா வளப்போ நம்ப கொஞ்சொ அத விட்டுட்டாலு கேர் பண்ணாம மொத்தமா போயிடு ஆப்பறொம் நம்ப
த்துக்குமே ஒரு நெழல் ஷெட் மாரி அதுக்கடில தா இப்ப எல்லாத்தையு வச்சிருக்கு நெழலா இருக்க எடத்துல வச்சு அங்கதா சாய்ந்தரொ சாய்ந்தரொ தண்ணி ஊத்துறது காலைல சும்மா லைட்டா தெளிச்சிட்டு சாய்ந்தரத்துல நல்லா தண்ணி ஊத்துறது அதுமாரி அது அந் த ஏன்னா அது வந்து ஆக்சிஜன் நம்மளுக்கு குடுக்குதுனால நம்மளு சுவாசிக்க முடியுது அதனாலயே வந்து நீங்க நெறைய படங்கள் எல்லா பாருங்களே அந்த நுரையீரலுக்கு வந்து ஆமா
இங்கேய விட கிராமத்துல ரொம்ப நல்லா மெயின்டெயின் பண்லா தோழி அங்கெல்லா சூப்பரா எல்லா செடிங்ளு நல்லா வெக்கிறாங்க நா ஏதாச்சு ஒரு பண்டிகையோ எதனா வந்தா பாட்டி விடு பெரிய்ம்மா வீடு இப்டில்லா போவோ மல்லிப்பூ ட்டோ கனகாமர தோட்டோ வாழப்பழொ வாழக்கா இப்டி அப்டியே ரவுண்ட் அட்ச்சிட்டே இருப்போ மாங்கால்லா அப்டியே பறிச்சு சாப்டவே எவ்ளோ நல்லா இருக்கு தெரிய்மா அது
அ
அத அந்த பக்கொ போனுனாவே ரொம்பொ விரும்புவோ நாங்கொ ஃப்ரெண்ட்ஸ் எல்லா போயிட்டாவே அங்கதா அதுனாலே இது ஒரு வாட்டி எப்போ வருனு நாங்கல்லா வெயிட் பண் கேக்குதுங்ளா உங்களுக்கு நீங்க எங்கேயு போலியா இந்த வாட்டி லீவ்ல
இந்த வாட்டி வந்து இன்னொ எது போல வெயில்ன்றனால ஏன்னா பசங்களா சின்ன பசங்களா இருக்குறனால அ நம்ம தாங்கிக்லா வெயில் மத்த பச பசங்கள எல்லா கூட்டிட்டு போனா அவுங்க அந்த வெயிலோட தாங்க முடியாதுல சிட்டிலே எதோனாலு பரவால்ல கொஞ்சோ அப்டி ஏசி அது இதுன் போட்டு இருந்துக்குலா
ம் ம்
அங்கல்லா போனா மொ மொட்ட வெயிலா இருக்கு அதுனால ஸ்கூல் தெறக்க முன்னாடி தா போணுனு நெனக்கிறே அது மாதிரி அங்க அந்த ஊர்ல அந்த கிராமத்துல பாத்திங்கன்னா அந்த மண்ணு செம்மண்ணு சொல்லிட்டு அந்த மண்ணுக்கு தா வந்து செடிங்க நல்லா அழகா தா வளருது நம்ம ஊருக்கெல்லா வந்து மண்ணு சரியில்லல்ல சாதா மண்ணு தான அந்த செம்மண்னு ஆமா ஆமா
அங்கனாக்கா அந்த மண்ணு வந்து நெறைய பேரு அங்கந்து வெளில போனா கூட எடு த்துட்டு வந்து இங்க வக்கிறாங்கோ ஒரு இதுல ஆமா அது வந்து நீங்க தண்ணியே ஊத்தலனா கூட ஆ அப்டியே கொஞ்ச மெயின்டெய்ன் ஆகு மறந்துட்டு விட்டாலோ செஞ்சாலு நம்ப மண்ணுக்கெல்லா சீக்கிரமா போயிருதுக்கா
அந்த மாதிரி நம்ம வீட்டுல செய்ய செய்யறப்ப காய்கறிகள் நறுக்கற காய்கறிகளோட அந்த கழிவுகள போட்டாவே வந்து நல்லா வளரு அந்த அதுக்கு பொட்டாசியம் அந்த மாரிலா சத்துகள் அதுக்கு வந்து கெடைக்கு அந்த ஒரத்துக்கு ஏன்னா நம்மநால ஒரோ வாங்க முடியாது எந்த ஒரோ வாங்கணுன் நம்மளுக் தெரியாது இங்கன்னா காய்கறிகள் கழிவுகள் போடுறது முட்ட ஓடு இதெல்லா போட்டாவே அதுங்களுக்கு சத்து தானே வெயிலுக்கு வந்துக் அப்டியே வெடிப்பு உடாம இருக்கு நல்லா ஒரு சத்தான இதுவா இருக்கு
ஆமா டீ அ உண்மதா அந்த டீது கூட போற்றாங்கல்ல டீ பண்ணிட்டு அந்த ஒரு ஆமா அதெல்லாம் போற்றங்க
அப்பறோ சாத வடிக்கிற தண்ணி
ஆ சாதம் வடிக்கிற தண்ணியா ஆஹா அது அது போட்டாலு நல்லாருக்கா ம் ம் வேற கூட மண்ணு இப்பல்லா டிஃப்ரெண்டா வருதுப்பா நெறைய அந்த மாரி கொஞ்சமா அது வே போட்டு போட்டாலு எதுவுமே அதுக்கு ஃபுட்டு
ஆமா கருப்பு கலர்ல இருக்கு செவப்பு கலர்ல இருக்கு அப்புறம் கருண் கரு ரொம்ப கருப்பா இருக்கற மண்ணு இருக்கு
செரிங்க தோழி நீங்க எ கால் பேசுன் ரொம்ப நன்றி ஆ திரும்பி பேசலா ஓகேவா நன்றிங்க தோழி